நல்லா கிளியரா கேக்குதுங்க
கிளியரா கேக்குதுங்களா சேரி சேரி என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு நாளாச்சு பேசி எப்படி இருக்கீங்க பாப்பா தம்பி ணதியா அண்ணா எல்லாரும் எப்படி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்களா
ஆ இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் உங்க ஊரெல்லாம் எப்டி இருக்கு
மழையும் வருது வெயிலும் வருது நீங்க மட்டும் குளு குளுன்னு இருப்பீய
நீங்கள் நாங்க குளு குளுன் இருக்கோ வரீங்களா இங்க
வரோங்க வரோம் கண்டிப்பா வரோம்ங்க
பகல்ல வெயிலு தான் அடிக்குது ஒரு நாலு மணி ஆயிருச் ஒரு ரெண்டு மணி மூணு மணில இருந்தே கொஞ்சம் அப்படியே குழு குழு குழு குழுன்னு வந்துருது
இங்க அப்படிதான் இங்க ஈவினிங் ஆயிடுச்சுன்னா மழை வர மாதிரியே இருக்கும் இருக்கும்ல இருண்டு பெறண்ட மாதிரி இருக்கு நான் ரெண்டு நாளைக்கு முன்னா இல்ல இல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடில்லாம் சரியான மழ
அப்படியா ஓ சரி சரி சரி
ஆனா இந்த மாசம் மழை பெய்ற மாசம் தானங்க
இந்த மாசம் மழை பெய்யாதே ஐப்பசி அந்த மாதிரிதான் இந்த மாசம் சும்மா கொஞ்சம் தான் பெய்யும் ரொம்பல்லாம் பெய்யாது
அது சொல்லுவாக எனக்கு அதெல்லாம் தெரியாது எந்த காலத்துல வெயில் அடிக்கும் எந்த மாச அதெல்லாம் தெரில சொல்லுவாக அது மட்டும் தெரியும்
சேரி சேரிங்க உம்
என்ன சமையல்லா முடிச்சிடிங்களா
ஆமா எல்லாம் முடிஞ்சிசு சாப்ட்டாச்சு காலையில நீங்க
நாங்களும் சமையல்லாம் முடிஞ்சு சாப்ட்டாச்சு
என்ன சமையல் பண்ணீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்
நேத்து ஸ்பெஷல் இல்ல அதனால இன்னைக்கு ஸ்பெஷல்
ஓ நேத்து ஒண்ணும் பண்ணலீங்களா
இல்ல இது பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருந்தேனா
ச ச சண்டே ஹாஸ்பிட்டல் இருக்குமா
ஆ சண்டே இல்ல ஆமா நா நே சண்டேயோ ஐயோயோ அதே மரட்டேங்க நா
அடப்பாவி
இன்னக்கு ஏ நா எடுக்கலங்கிறதே மறந்துட்டே அதாவது எனக்கு இவங்க வேலைக்கு போய் தொடர்ந்து போய்கிட்டு இருந்தாங்கன்னா எங்ளுக்கு சண்டே மாரி இருக்கு
இருக்கு அ வீட்ல இருக்கனால
அ அவங்களுக்கே தெர்ல அது சண்டேவா மண்டேவா அதெல்லா தெர்ல இப்ப பிள்ளைள வச்சுதா தெரிஞ்சுக்கணு நாங்க
ம் சேரி சேரி சேரிப்பா தம்பி போய்ட்டானா ஸ்கூலுக்கு
சூப்பரா சமத்தா போய்றாங்க
பரவாயில்லைங்க சூப்பர் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்களே பாப்போ ஸ்கூல் ஸ்கூலுக்கு போம்போது
அனுப்புறே நாளைக்கு அனுப்புறே
ம்
மேற்கொண்டு காலைல அவுங்க அப்பா அ இது என்னா அவங்க அக்கா கெளம்பிக்கிட்டு இருந்தா என்ட்ட வந்து அம்மா கெளம்பலயான்னு கேட்டே இதோ வன்ட்டே மா அக்கா கெளம்ள இன்னும்மா கெளம்து அக்கா அப்டினு கேக்றா என்னைய
ம் பாருங்ளே ம் பரவால்லையே பன்ச்வாலிட்டி மெயின்டய்ன் பண்றா
ஆமா மேற்கொண்டு அவங்க அப்பா வந்து போயிட்டாருனு சொல்ட்டா கிஸ் பண்றா அப்பாவன்னு‌ சொன்னா குடுத்துட்டா வாமா போலானு சொன்னனா அவங்க அக்காவ பாத்து அப்பாவுக்கு முத்த குடுமா முத்த குடுக்கா அப்டினு சொல்றியா
ம் பார்றா ம்
கெடந்து கால சிரிச்சுக்கிட்டே இருந்தே ரொம்ப நேரோ
ம் பரவால்ல பரவால்ல போய்கிட்டானா சரிங்க உங்களுக்கு கொஞ்ச இதா இருக் ஃப்ரீயா இருக்கு
ஆமாங்க அ அடுத்த வருஷம்னா இன்னு கொஞ்ச ஃப்ரீயாயிருவேங்க மூணு மணிக்குதா வருவே
அ இன்னு ஃப்ரீயாயிருவீங்க இப்ப என்ன எல் கே ஜியா ப்ரி கே ஜியா
ப்ரீ கே ஜி என் ப்ரீ கே ஜி கெடையாது எல் கே ஜி யூ கே ஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆமா ப்ரீ கே ஜி கெடையாது எல் கே ஜி ஆமா
எல்கேஜினாலுமே ஒங்களுக்கு ஒரு பத்து நாளு ஒரு மாசத்துக்கு ஹாஃபடே வச்சுட்டு அப்புற ஃபுல் டே தானே வெப்பாங்க
அப்டில்லா கெடையாதுங்க அந்த இயர் ஃபுல்லாவே ட்வெல் ஓ க்ளாக் விட்டுருவாங்க
அப்டியா
அடுத்த இயர்தா மாத்தி விடுவாங்க
ஓ செரி செரி ம் தூங்கல்லா வைக்க மாட்டாங்க அப்ப பாதியோட விட்ருவாங்க
பாதியோட விட்ருவாங்க அவ இங்க இங்க வந்தாலு தூக்க மாட்றாங்க
தூங்க மாட்டேங்றானா
அதாங்க மேற்கொண்டு நா கண்ண மூடி எனக்கு‌ தூக்க வருது கண்ண மூடுன்னேன்னு வச்சுக்கோங்களே எதையாவது வந்து ‌நோண்டி அம்மா அம்மா அப்டினு‌ என்னைய எழுப்புட்ருவா எங்க அப்ற நம்மளு தூங்க முடியாது
ஆமா ம் சேரி சேரிங்க
க்ற ஜாலியா இருக்கு எனக்கு
ஜாலியா இருக்கு உங்களுக்கு ஆமா அவன்ட்ட பேசிட்டு வச்சாவே உங்ககிட்ட கொஞ்ச நல்லா அந்த இது அட்டாச்மெண்டோட இருப்பா அம்மா அம்மா அம்மா அம்மான்னு
சொல்லிருக்கு அவுக அப்பா சொல்லிக்கிட்டே‌தா இருக்காங்க
ம்ம்ம்
அப்ப பாத்துக்க உன உனக்கு எனக்குதா பாப்பா செட் ஆகு அவே வந்து அவ்க அம்மாவுக்குத்தே சப்போர்ட் பண்ணுவ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டே அப்படினுவாக ஏ ஆயிரம் பண்ணாலு என்ன அதுக்கு பண்ணாலு உடனே கூப்ட்ருவே அம்மா அப்படின்ருவா
அப்படின்றவான்னா
இது என்னப்பா அப்படின்னு கேட்ட மா இங்க பார்மா ஆப்பி போட சொல்லு ஹப்பி அப்பினு சொல்லுவன் டி விய
அப்
நா சொல்லுவே உன் உன் அப்பாதானடா நீ சொல்லுடானா இல்லம்மா ஆப்பி போட சொல்லுமா‌அப்டினு‌சொல் அந்த ரிமோட்ட வாங்கி என் கையில கொடுத்தாதே அவனுக்கு திருப்தியாகு
அப்படியா ஓ செரி செரி
அவென் கேக்கறத நா பண்ணி குடுத்துருவே இதானா சரி இந்தா வச்சுக்கோம்னு சொல்லிடுறோம்ல
ஆ அதனால அவெ கொஞ்ச இதா இருக்கு
ஆ அதனால சரின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிடுவே ‌என்ட்ட எல்லாத்தையு
செரி செரி ம்
பாப்பாவு அப்படிதா இருந்துச்சுங்க ஆனா சின்ன பிள்ளைல அவங்க அப்பாட்டெல்லா போகாது பாப்பா என்ட்டதா இரு ப்பா என்னன்ன கைகள் இவனை விட பாப்பா நல்லா குண்டு குண்டுனு இருக்கு
ஓ செரி செரி
எங்கே போனாலு நா மட்டுந்தே தூக்கணு யாருகிட்டயுமே போகாது பாப்பா
பரவால்லையே ஆ
யார்டயு வந்த பரவலையா ஏங்க கையே கடுத்து போயிரு எனக்கு
இல்ல எனக்கு அப்டிதா இருக்கு அது என்னவோ பிள்ளைகனா அது அப்டி இருந்தா எனக்கு பிடிக்கு அதனாலதா
முடில ரொம்ப நேரோ அவுக அப்பட்டயு போகாது
ம் ம் ஆனா அதுவு ஒரு விதத்துல கஷ்டோ தான
ரொம்ப அதுக்கெல்லா ரொம்ப செரமபட்டே பாப்பாக்குதா ரொம்ப செரமப்பட்டே
நீங்க வேற என் பெரிய பாப்பா என்ன பண்ணுவா தெரிமா நா மூணு மாசத்துலயே அங்க போயிட்டே பெறந்து
ஆ ஆ
எங்க கூடயே இருந்துட்டு ஒன்பது மாசத்துல மொட் கட் அடிக்கிறது காது குத்துறதுக்கு இங்க வரம்போது பதினஞ்சு நாள் லீவு லீவ்ல வந்து ங்க பாத் பதினஞ்சு நாளு வெறு தண்ணிய மட்டு குடிச்சுட்டு இருந்துட்டாங்க சாப்பாடே சாப் அவளுக்கு இங்க செட் ஆகல வந்துட்டு எல்லாரு இருக்கறது யாருக்கிட்டயு போல ஏ கிட்டயு அவ்ங்க அப்பா கிட்டயு மட்டுந்தா மொட்ட அடிக்க காது குத்தக்கு எல்லாத்துக்குமே அப்டிதா யாரப்பாத் பாத்தாலு அழுவா கத்துவா பதினஞ்சு நாலு சாப்டல நாங்களு நாய்கிட்ட குடுக்கணோ மசூதி போகனு அத பண்ணனு இத பண்ணனுன்னாங்க என்னென்னவோ பண்ணி பாத்தோ சாப்டவே இல்ல ஆட்டோமேட்டிக்கா நாங்க பதினஞ்சு நாளைக்கு அப்றோ அங்க போனோனே சாப்ட ஆரம்பிச்சுட்டா
ஓ செட் ஆகல பிள்ளைக்கு இங்க
செட்டே ஆகல அவ்ளுக்கு
ஆனா நீங்க அங்கே இருக்குபோது நீங்க ரெண்டு பேர் மட்டோ தான அப்போ உங்க கைக்குள்ளேயே இருந்திருப்பா
ஆ கைக்குலியே இருந்ததுனால அப் டியே இருந்துட்டாங்க நா கூட போச்சு சாப்டாம போய்டுவாலோ அங்க போய் தனியா வேற ஊட்டணுமே நம்ம சாப்பாடு அப்டிளா நெனச்சுட்டுருந்த அங்க போனோனே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சாப்ட ஆரம்பிச்சுட்டா
ஆ
ஆமா அப்டியே இருந்ததுதா இப்ப இங்க செட் ஆகி இங்க இருக்குது ஆமா
ஆனா நீங்க இப்ப யோசிப்பீங்கள நீங்க அங்கயே இருந்திருக்கலானு யோசிச்சிருக்கீங்க தான
கண்டிப்பா நெறைய டைம்மு டெய்லியு இப்பல்லா டெய்லியு ஆமா என்னபன்றது
அது வேணா சொல்லுங்க நம்மவே நம்ம எல்லாத்தையு எடுத்துக்குறோ ஆனா சொல்ல போனா
ஆமா ஆமா ஆமாங்க நம்மதா எல்லா சொல்லிக்றோ
நா இவ்ங்கிட்ட அவுங்க அப்பாட்டே சொல்லுவே நீங்கதா உங்களுட எல்லாமே நீங்களாதா பண்ணிக்கிறீங்க நம்ம பண்ணாம எதுவுமே நம்மளுக்கு நடக்காது க
ஆமா அதுதா ம் எல்லா நம்மளோட இதுதா வேற என்ன பண்றது
ஆமா பாப்பாவுக்கு இப்ப தமிழ் தெரியு தான பெரிய பொண்ணுக்கு தெரிமா
பேசுறதுக்கு தெரியு எழுதல்லா தெரியாது படிக்கல்லா தெரியாது
அப்ப ஸ்கூல்ல
ஸ்கூல்ல ஹிந்தி தா அவுங்க ஃபுல்லா
ஓ செரி செரி
ஹிந்தியு இங்கிலீஷு தா தமிழ் வந்துட் டு இப்ப ரீட் பண்ண கொஞ்சொ கொஞ்சொ தெரியு ரீட் பண்ண ரொம்ப நம்மள மாரி ஸ்பீடால்லா ரீட் பண்ண மாட்டா மெதுவா ரீட் பண்ணி ஆ சின் சிறுசுக்கு எல்லாமே தெரியு தி தெரியு இங்லீஷ் தெரியு தமிழ் தெரியு
ஆ
எல்லாமே படிக்கு அது சனிக்கெழம பெறந்தநாளு இன்னைக்கு ட்ரெஸ்ஸு போட்டு போயிர்க்கு ஸ்கூலுக்கு
ஆமா இன்னைக்குதா போட்டுபோ முடியு சனிக்கெழம லீவ்ல அவ்ளுக்கு ஆனா அப்டி ஒத்துக்குவாங்களா இங்கெ
ஆ அதெல்லா ஒன்னு சொல்ல மாட்டாங்க
இங்க பாப்பாக்கு எயி்தோட சிக்ஸ்தோட அவ்ளோதா
இங்கேயந்தா பெரிய பெரிய பாப்பாக்கு அப்டித்தா சிக்ஸ்தோட யூனிஃபாம் ம யூனிஃபாம் தா போடணு இது கலர் ட்ரெஸ் எல்லா இல்ல இவுங்க ஸ்கூல்ல அப்டி இல்ல ஃபுல்லா எல்லா இதுதா
ரெண்டு பேரு வேற வேற ஸ்கூல் படிக்காங்க
ஆமா
அடபாவியலா
அதுதானே ப்ரச்சனையே இங்க அவ ஏழு மணிக்கு போவா இவ எட்டே முக்கால்கு போவா
ஆமா பெல்லு அடிச்சதக் அப்பறந்தாங்க நாங்க கொண்டோய் வுடுவோ அப்டி பக்கத்துல ஸ்கூலு
ஆ
அதனால சின்ன பாப்பாக்கு
ஆ பாப்பாக் பெரிய பாப்பாக்கு மட்டு வேன் வருமோ
வேனு வரு வீட்டுக்கே வந்துரு
சேரி சேரி சேரி
ஆமா ம் டென்த்துங்க இந்த வர்ஷொ என்ன மார்க் எடுக்க போதோ என்னவோ பயம்மா இருக்குது மார்க்கல்லா நல்லா எடுத் துரு நல்லா எடுக்கணு இன்னு நல்லா
ஆமா அது எல்லாருக்கு உள்ளத் தானே
ஆமா
என்ன படிக்கன் நெனக்கிறா பாப்பா
அதுதா ஒன்னும் முடிவே பண்ணல அவ யோஸ்ச்சுகிட்டே இருக்குறா ஆன நீட்டெல்லா வேண்டான்ட்டா அந்த மெடிக்கல் ஃபீல்டல்லா வேண்டான்ட்டா
ஆ
ஆமா அதா நாங்க சொன்னோ அந்த சிஏ அந்த மாரி போனீனா நல்ல வேல்யூ அப்டின்னோ
ஹ்ஹ
ஏன்னா இவ வந்துட்டு கொஞ்சொ மேக்ஸ் இதெல்லா கொஞ்சொ நல்லா போடுவாலா
ஆ ஆ
ஆனா அதுக்கு வந்துட்டு பிளஸ் ஒன் பிளஸ் டூல உங்கள்க்கு குரூப் வேற குரூப் எடுக்கணு காமஸ் எடு க்கணு அது இவளுக்கு ஒரு மாரி கில்ட்டியா இருக்கு
ம்
ம் எல்லாரு பய மேக்ஸ் பயாலஜி எடுப்பாங்க நா மட்டு இத எடுக்கணுமான்னு
ஆ ஆ
என்ன பண்ணாலு மேக்ஸ் பயாலஜி எடுத்தா சி ஏ படிக்க முடியாது
அது முடியாது
ஆ அதனால என்னன்னு ஒண்ணு யோஸ் சிக்கிட்டே தா இருக்காதுடி இன்னு போய் என்னத்துலயாது போய் சேர போறோ
முதல அவ யோச்சிருப்பா நா ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துக்றே அப்பற முடிவு பண்ணுங்க அப்டின்ட்டுருப்பா
அப்படின்னு யோசி மார்க் எடுத்தா ஒடனே நம்ம போய் திருப்பி போய் குரூப் வாங்கணும்ல
அது முடியுமா ஆம்மா அது முடியாதுதா
ஆம்மா இப்ப நம்ம படிக்கிற மாதிரியா இருக்குது இல்லேல நம்ம படிக்கும்போது இருக் க்குற மாரியா இருக்கு இருங்கங்க ஒரு நிமிஷோ ஒரு ஃபோன் வருது நா சொல்றே கூப்புடுங்க
ஆ ஓக்கே ஆ